நீங்க
நல்லா இருக்க நீங்க
நல்லா இருக்கும் எங்க இருந்து
நாங்க சென்னை
சரி சரி
நீங்க
நா நாகர்கோயில் நீங்க என்ன பண்றீங்க
சும்மா காலேஜ் காலேஜுங்க
ஓகே ஓகே என்ன குரூப் நானும் காலேஜ் தான்
செரிங்க என்ன என் எந்த இயர் நான் தேர்ட் இயர்
செரி செரி உங்க ஊ ம் பி கம் நீங்க
நானும் பி காம் தான்
செரி செரி செரி இல்ல
ஆஹ்
ஓ அக்கௌன்ஸ்ட்ல கேக்குறீங்களா ஆஹ ஆமாமா
ல்ல அப்டே பி கம் பத்தியே பேசலாமா
ஆ செர்
ம் ம் எப்டி ஆ நீங்க எப்டி மெட்ராஸ் யூனிவர்சிட் டி அன்டரா
எ ஆம் இல்ல
ஆ டீம் தா நீங்க காலேஜில கரெக்க்ஷனா
ஆம்
அப்போ பிரச்சன இல்ல
ம் ஆனாலு படிக்கனுமே
படிக்கணு அதுதா இப்ப எப்டி சொல்றது நம்ப விருப்பப்படி எழுதலா அதனால பிரச்சன இல்ல காலேஜி ஒரு இது சொல்வாங்க
ஆ
ஒரு ட்ரிக்ஸு சொல்வாங்க
எங்களுக்கு அப்டி ஒண்ணு சொன்னது போல இல்ல ஆமா
ஆ அவுங்கெல்லா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்டர் வந்துருந்தா நல்லா இருந்துருக்குல்ல ஸ்கோப்பு
மேபி இருந்திருக்லா
அதுதா டீம்டுனா கொஞ்சோ ஃபஸ் டிகிரில்ல
ஆ
சோ இதுதா அதுதா மெட்ராஸ் யுனிவர்ஸோட கொஞ்ச கீழ தா டீம்டுலா
செரி செரி
ம்
வேற எ சாப்ட்டாச்சா ஆ சாப்ட்டே உங்களுக்கு எந்த பி காம் படிச்சு என்ன வேல பாக்கனுன் ஆசப்பட்றீங்க
து எம் பி ஏ படிக்கப்போற நெக்ஸ்ட்
நெக்ஸ் பீஜி பண்ண போறீங்ளா செரி செரி
நீங்க
நா ஏதா கோர்ஸ் முடிச்ட்டு வேலைக்
அப்புடியா இப்ப இப்பத்லந்தே ட்ரை பண்ணுங்க ஏனா ப்ச் எப்டி சொல்றது யூடியூப்ல பாத்து அப்டியே கத்துக்குங்க
செரி செரி
நாங்களே எப்டி சொல்றது எனக்கு எப்டிதா இந்த ரெண்டு வருஷோ போச்சுனே தெரில
ஆ எங்களுக்கு இந்த ஃபஸ்ட் இயர் எப்டி போச்சுன் தெர்ல டைம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டேருக்
ஆமா நம்ம கரெட்டா எதாச்சி இல்லன் பண்ணாதா இப்யே நா தா ரொம்ப கேர்லெஸ்சா இருக்கே இப்யே ஏதாச் கத்துக்லான் தா பாக்குறே அப்படி இல்ல அப்பப்போ காட்டு இல்ல இல்ல நா மட்டு தா
ம் செரி
ம் ம் அதுதா நானே ட்ரை பண்றே எதாச்சி கத்துக்கனு டெய்லி ஒன்னு ஒரு ஒன் ஹவுர் ஒழுங்கா ஒக்கார முடியில
செரி செரி ஃப்ரண்ட்ஸ் லா உண்டா
ஆ இருக்காங்க
செரி செரி ம் ஆ உண்டு எல்லாரு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட்ஸா இல்ல நெறைய கேங்கா
ஆ எங்களுக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸ் ஒம்போது பேர் இருக்காங்க
ஓ செரி சரி
நா மேல் தா ரொம்ப பேசுவே ஃபிமெல் ஃபிரண்ட்ஸ் கேல்லா அவ்ளவ பேசமாட்டே
ஓ
எப்டி சொல்றது ம் ஆ எங்க ஸ்கூல் பசங்க ம எங்க ஸ்கூல் பசங்க கிட்ட மட்டும்தா அது ஒரளவுக்கு அதா பாத்தா பேசிப்போ இப்பா டெய்லிலா இல்ல
காலேஜ்ல இரு
ம் காலேஜ் எல்லா அ காலேஜ் போறத்துக்கே புடிக்க மாட்டந்தே
செரி செரி பாய்ஸ் காலேஜா
ஆ இல்ல இல்ல இதுதா
கோயேட்ஸ் செரி செரி எனக்கு உமென்ஸ் காலேஜ்
உமென்ஸா ஓகே ஓகே எப்டி எவ்ள ந டைமிங் எப்டி
டைமிங் டென் ஓ க்ளாக் டூ த்ரீ ஃபாட்டி ஃபைவ்
ஓ டென் ஓ கிளாக் டூ த்ரி ஃபாட்டி ஃபை யா
ஆ
ஓ பக்கத்துலயாவா காலேஜு
ஆ கொஞ்சோ கிட்ட
ம் ம் ம்
ஆ
பக்கத்துல இந்தா பிரச்சன இல்ல
வே என்ன ஆ எனக்கு கிட்ட இருக்கணு தான் போணு ஆமா நைன் தேட்டி தா போறது ம்
இ இங்லா சம மழ பெய்து ம் இல்ல இல்ல எங்குளுக்கு பக்கத்துலதா பைக்லதா போயிட்டு வந்துருவே அங்க எப்டி மழ வருதா
மழ இல்ல த கொஞ்ச நாள் மழ பெஞ்சிச்சு இப்ப வெயி
ம் சென்னைல்லா மழ சம மழ
செரி வேற இப்ப என்ன பண்றீங்க
ம் ஹலோ
கேக்கல என்னது
என்ன சொன்னீங்க
இப்ப என்ன பண்றீங்கன் கேட்ட
சும்மா மாடில நின்னு னு அப்டியே காத்து வாங்கினு மழ வர அப்டே லைட் பொறுமையா வருது
சேரி
இடிதா இச்சுன்னுருக்கு மோஸ்ட்
வேற உங்குளுக்கு எதா ஹாபீஸ் ஏதாது ருக்கா
ஆம்பிஸா எப்டி சொல்றது என்ன எல்லா கொஞ்சோ கிரிக்கெட் மேல ரொம்போ இன்ட்ரெஸ்ட்டு வீட்ல சொன்னே இந்த மேரி அப்பயே சேத்து விடுங்க ஏதாச்சு கிளப்புல அப்டின்னு
ஓ செரி செரி
அ அதுக்கப்றமா டெய்லி சண்டேனா வெள்ளாடுவோ
ஆ
அதுதா நீ உங்களுக்கு
எனக்கு மெஹந்தி போட புடிக்கு மெஹந்தி மேல ஒரு ஆச ம்
இப்ப நீங்க டெய்லி போடுவீங்க போல
டெய்லிலா இல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் போது போடுவ மத்தபடி நோட்ல வரைவே அவ்ளதா
ம் ம்
ம் லவ்வர் யாராவது உண்டா
ப்ப இல்ல
சரி சரி உங்களுக்கு என்ன கிரஷூ
ஆ யார்கிட்டயு அதா சொன்னேனே யார்கிட்டயு அந்தளவு டச் இல்ல எல்லா பேசவு மாட்டேனு
ம் எனக்கு அப்டி யாருமே இல்ல பேசுனா பேசுவ அவ்ளோதா
ம் அத நா யார்க்கிட்டயு அந்தளவுக்கு பேச மாட்டே எப்டி சொல்றது நம்பிக்கை இல்ல அவ்ளோதா
சரி அதுவு கரெக்ட் தா யாரையும் நம்ப முடியாது இப்பல்லா
யாருமேலயு நம்பிக்க இல்ல அவ்ளோதா
ம் ம் வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
வீட்ல அப்பா ஒர்க் பண்றாரு ரியல் எஸ்டேட் பிஸ்நஸ்
சரிங்க
அதுக்கப்பறமா அம்மா ஹவுஸ் ஒயிஃப்
சரி சரி
அ லவ் மேலலா இன்ட்ரெஸ்ட் இல்லங்க சுத்தமா நம்பளு நம்ம நல்லா பேசுனாலு ஆப்போசிட்ல இருக்கவங்க அப்டி இருக்க மாட்றாங்க
ம் ம் ஆ அது கரெக்ட் தா இ இதுல எல்லாரு நம்ப முடில அவ்ளோதா
ஆமா இப்ப இந்த ஜென்ரேஷனால ரொம்ப மாறிச்சு
அ ஃப்ரெண்டா இருந்துட்டு போறதுனாலதா அதுவு சென்னைல மோஸ்ட்டா ரொம்ப இதன் கேள்விப்பட்ருக்கே
ம்
சென்னை ரொம்ப காலேஜ்லா நல்லவங்களு இரு இருக்காங்க எல்லாரையும் தப்பு சொல்லல கொஞ்சம் பேற சொல்ற
இல்ல இங்க வந்து எப்டி சொல்றது இப்ப உங்ககிட்ட பேசிட்டு எப்படி இன்னொரு கிட்ட இன்னொருத்த கிட்ட பேசிட்டு அப்படிதா மோஸ்டா போகுது அந்த மோஸ்டா எப்புடி சொல்றது நறைய பேர் இருக் இருக்காங்க நல்லவங்களு அது வந்து அவங்களோட மைண்ட் செட் தான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது
டீ குடிச்சாச்சா
டி லா எனக்கு புடிக்காது
வேற
அதெல்லா எதுவும் ஜூஸு அந்த மாரிதான் டீய எல்லா எப்பவுமே குடிக்க மாட்டே சின்ன வயசுல இருந்தே குடிக்கறத இல்ல
சேரி சேரி ஆ ந குடிச்சாச்சு
ம் ம்
நான் வந்து டீ லவ்வர்
ஓ அப்ப வெய் செம வெயில் அடிச்சாலு குடிப்பீங்கள
ஆமா
என்கு அத பார்த்தாலே புடிக்காது
ஸ்கூல்ல என்ன குரூப் எடுத்தீங்க
ஸ்கூல்ல காமர்ஸ் காமர்ஸ் சிஏ காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்க
நா அக்கௌண்டன்சி
ஓ அதுதான் எல்லாம் ஒண்ணுதான்
இந்த ஆடிட்டிங் அக்கௌன்ண்டன்சினு ஒன்னு அதுதான் படிச்சே
ஓகே ஓகே அ அதுதான் நாங்க ஸ்கூல் படிக்கிறப்பல்லா செம்ம ஜாலியா இருந்தோம் எங்க செட்டே ஒரு செமயா இருக்கும் ஏனா பன்னிரெண்டு வருஷம் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பன்னண்டு வருஷம் ஃபுல்லா ஜாலியா எப்படி பார்த்தாலும் ஒரு எல்லாருமே எல்லாருமே ஒன்னாதான் இருப்போம்
இத இது எவ்வலோ நாள் நீங்க பாக்குறீங்க
நா வந்து ஒரு அதுதான் நான் வந்து ஒன் மந்த்த் முன்னாடி ஏத்தனே
ஓகே
காசு வரும்ன்னு நம்பிக்க இல்ல அதுக்கப்புறமா சரி குரூப்ல எல்லாம் போ வந்தது இந்த மாரி காசு அமௌண்ட் ரிசீவ் ஆவூதுன்ட்டு
ஓகே
இப்போ நான் எப்புடி சொல்றது ஒரு மூணு நாள் ஒரு ஒன் வீக்கா தான் நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க
சரி சரி
ஆ இப்ப எனக்கு வந்திருக்கு ஒரு ஆ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்திருக்கு
சரி டிரஸ்ட்டபுல் தானே இப்ப ரிசெண்ட்டா தான் ஜாயின் பண்ணிருக்கேன் அதான் டிரஸ்டபுளான்னுே கேக்குறே
ஆமா ஆமா ட்ரஸ்ட்டபுள் தா
ஓகே ஓகே
அ நீங்க கம்ப்ளீட் பண்ண பாருங்க மோஸ்டா நீங்க மட் டும் பேசாதீங்க மத்தவங்க யாருன்னா வந்தாலும் அக்சப்ட் பண்ணி பேசுங்க அப்பதான் அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் எவ்வளவு பண்ணிருக்கீங்க
இது வற கொஞ்சம் கால் பத்து கால் பேசிருப்பன்னு நினைக்கிறே அவங்களும் அடிச்சிருக்காங்க நானும் பேசிருக்கே
புரியல
அவங்களும் கால் பண்ணியிருக்காங்க நானும் பேசியிருக்கேன்
இட்ஸ் ஓகே அதான் ஒரு டென் மினிட்ஸ் இல்ல லவன் மினிட்ஸ் பேசின போதும் அது தான்
செரி அப்ப வைக்கட்டுமா நேரம் ஓகே ஆம் நன்றி